ஆ தோழி வண்க்கம் சொல்லுங்க தோழி
நீங்க எப்டி இர்க்கீங்க
நல்லார்க்கே தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கந் தோழி
ம் அங்க எல்லா நல்லாருக்காங்க தோழி ம் சொல்லுங்க தோழி சமைக்கணு தோழி டைம் இருக்கு ம் மணி ரெண்டாயிடுச்சு தோழி
ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தன மணிக்கு முடிப்பீங்க சமையல் என்ன இன்னிக்கு
வெண்டக்கா புளி கொழம்பு செய்யலான்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கே தோழி
ஆ ஓகே ஓகே தோழி தொட்டுக்க
தொட்டுக்க வந்து அப்ளோ பொற்சிர்லா அப்டினு ஐடியா பண்ணிருக்கே அந்த மைண்டு ஆமா
சிம்புலா முடிஞ்சிரு
ஆ ஒரு ஸ்டவ்ள ரைஸ் போட்டு ஒரு ஸ்டவ்ள கொழம்பு கூட்டி வுட்டுலா
ஆமா அ சீக்கிரமாவே உங்களுக்கு வேலையு முடிஞ்சிடு
ம் ஆமா சார் எனக்கு வாஷிங் டலை இது பண்றது தா சாமான கலுவுரது துணி மடிக்கிற்து தா ரொம்ப கஷ்டப்புடுவே மத்த மேல்வேலல்லா செஞ்சிடு வந்த சோ சமைக்கிறதல்லா ஒரு ஒரு ஒன் ஹவர்ல முடிச்சுட்டு வெளிய ஒடியாந்துருவே தோழி
ஆ எங்க மாமியாருக்கு வந்துட் டு கொஞ்சோ அவுங்களுக்கு எனி டைம் அந்த கோல்ட் இருக்க மாறியே இருக்குமா அதுனால வந்து ட்டு பாத்திரம் மட்டு எப்பயாது கழுவாங்க மத்தபடி அப்டியே எப்டி எல்லா பாத்ரம் வந்துட்டு நா தா கழுவணு தண்ணில கை வைக்கிற வேல வெக்க மாட்டாங்க
ஆ ஆ ஹா
அதுனாலே அதுதா ச சமைப்பாங்க சமைப்பாங்க சமைப்பாங்க கை கழுவிட்டு கொழந்தைங்க ஆமா கை கழுவிட்டு கொழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட சொன்னா கூட
அ
அதுக்கும் யோசிப்பாங்க தண்ணில கை வெக்கணுமேன்ட்டு
அப்டின்ட்டு யோசிக்கிறது அ அ அ அ அ
நீ என்ன சும்மா வந்துட்டு இது பண்ண சொல்ற
ம்
எனக்கு ஏதாச்சு ஆனாலு இங்க பாக்கறதுக்கு யாரும் இல்லன்னுவாங்க ஆனா எல்லா பாத்துட்டுதா தோழி இருக்கோ ஹாஸ்பிட்டல் போறதுலருந்து இப்ப ஒரு வாரோ பிசியோ பண்ணாங்க இங்க பாருங்க பிசியோக்கு ஃபாட்டி ரூப் ஃபீஸ் தா அவங்க போற ஹாஸ்பிட்டல்ல போயி ட்டு வர ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் மட்டு உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீசு ஒரு நாளக்கி சோ பிசியோட சேத் து ஆமா பிசியோட சேத்தாக்கா உங்களுக்கு டூ ஃபிப்டி ருப்பீஸ் வருது
வ்வாவ்
பிசியோவுக்கு கம்மி ஆட்டோவுக்கு தா அதிகோ போவ ஹண்ட்ரட் வர ஹண்ட்ரட்
ம் ம் ம் ம்
இப்ப அந்த கேஸ் வெல வேற ஏறிடுச்சுங்ளா அதனால ரொம்ப வந்துட்டு கொஞ்சோ வை ஏத்திட்டாங்க ஆட்டோ ஸ்ப்பேரு
ஆமா தோழி ம் ம் ம் ம் சொல்லுங்க தோழி
அப்றோ தோழி ம் நீங்க எப்டி வந்துட்டு பியூட்டிஷியன் வந்து த்து எப்டி வந்துட்டு நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு நீங்க எப்டி கத்துக்கிட்டீங்க
தோழி எங்க ஹஸ்பண்ட் டெல்லி போலீஸ் ஆ இருந்தாங்க தோழி செரிங்ளா அங்க வந்து டெல்லி ஆ டெல்லில டெல்லி போலீசா இருந்தாரு செரிங்ளா ஆ அங்கியே டெல்லிலயே நா ப பியூட்ரிஷன் கோஸ் கத்துகுட்டு வன்ட்ட அப்றோ தமிழ்நாட்டுக்கு வந்த
ஆ பேசிக்கா எல்லாமே கிளாஸ் போய் கத்துக்குட்டு இங்க வந்து இது பண்ண தோழி இங்க தமிழ்நாட்ல வந்து பாலர் வெக்க ஆரம்பிச்ச நான் நா வந்து எப்டி சொல்றது ரெண்டாயிரத்தி பதிமூனுலந்து ச ஸ்டாட் பண்ணிட்ருக்கே தோழி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க நாங்க அப்பயே வந்து பாலர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கே தோழி செகண்ட் இயர் படிச் ச்சிட்டு இருக்கீங்க ப ட்டு ரன் பண்ணிட்டு ஆ சூப்பர் சூப்பர் அப்பயே வந்து ரன் பண்ணிட்டு இப்ப என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஓர்க்
அப்